கேக்குதுங்களா தோழி ஆ சொல்லுங்க தோழி நல்லா இருக்கீங்களா?
க்கே தோழி நீங்க எப்டி இரு
ம் நல்லா இருக்கே தோழி ஆ சாப் டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா?
சாப்ட்டே தோழி என்னா செஞ்சிட்ருக்கீங்கோ? என்ன செஞ்சீங்கோ ஸ்பெஷல்லு
இன்னைக்கா ம் இது கோதும ரவா இல்ல சம்பா கோதும ரவா அந்த கிச்சடி
சூப்பருங்கோ தோழி அதுல எல்லா சிறுதானிய எல்லா இது பண்ணுவீங்களா நீங்ஸ் சம்பர் ரவ அப்புறோ இந்த சிறுதானியோ இது அந்த அரிசி வகைகள் எல்லா சமைப்
ஆமா சாமை தினை வரகு குதுரவாளி எல்லா எல்லாமே செய்வோ அதுல எல்லா பொங்கல்லா செய்வோ இந்த சம்பா கோதும ரவ வந்து ஃபஸ்ட்டு லைட்டா வருத்துருவோ
ஆ
அதுக்கப்பறோ வந்து நம்ப என்ன இது என்னது குக்கர்லதா இது செய்யணு ஏன்னா விசுலு உடுணு விசுலு உட்டா சீக்குறோ ஆயிடு
காய்கறிங்களா போடுவீங்களா தோழி
ஆமா காய்கறி இருந்தா போடுவோ இன்னிக்கு எங்கிட்ட காய்கறி இல்ல இருந்தாலு உருளக்கெழங்கு மட்டு போட்ட
சேரிங்க சேரிங்க தோழி ஆ உருளக்கெழங்கு போட்டு செஞ்சேங்க
ம் ம் ஆமா ஆமா
வெரு உருளக்கெழங்கு ஒன்ன போட்டா நல்லா இருக்குமாங்கோ எப்டி இப்போ இது வருத்து எடுத்துக்கிட்டு அப்புறமா என்னான்
ஆ அப்பறோ வந்து குக்கர வெச் வெச்சுட்டு அதுல எண்ண உட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்த பருப்பு அப்பறோ பட்ட ஒண்ணு லவங்கோ ஒண்ணு அதுல்லா போட்டா கொஞ்சோ கொஞ்ச டேஸ்ட் டு சூப்பரா
ஆஹா இந்த பிரி இது கிச்சடி டைப்ல பிரியாணி மாதிரி எல்லா இதெல்லாம் போடுனும் ம்
நல்லா வெங்காயோ எல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோ போட்ட டேஸ்டா ன்ருதா நா அர டம்ளர்தா பண்ண நாங்க ரெண்டே பேர்தா அதனால அர டம்ளர்தா பண்ண
ம்
அதே மீண்டுருச்சு
ம்
அதுக்கப்புறம் ம் ஆ இது அதெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு க்க ஒடம்ப காய்கறின்னா எதோ பட்டாணி உருளக்கெழங்கு கேரட்டு பீன்ஸ் எது இருந்தாலு போட்லா ஆனா எங்கிட்ட இன்னக்கி அதெல்லா இல்லாதனால நா வெறு ஆ இது மட்டுந்தா போட்டே உருளக்கெழங்கு மட்டு போட்டுட்டு
நல்லாதா
பண்ணி ஆ தண்ணி அளவு தண்ணி வச்சுட்டே ஒன்னுக்கு மூணு தண்ணி வச்சே அவ்ளதா ம் து அதுக்கு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இந்த இதுவ போட்றணு அவ்ளோதா கடைசில கொத்தமல்லி போட்டு எறக்கிறணு
குக்கர் மூடி வச்சிருவீங்களா வி
ஆமா மூணு ஆ அஞ்சு விசில் விட்டே
அஞ்சு விசிலா சரிங்கோ ம்
அது ட்டா அவ்ளதா முடிஞ்சுது ஆ இப்டியே அப்புறோ ஒரு அஞ்சு விசில் விட்டு அந்த வி சிலு அடங்குனவுட்னே எடுத்துட்டம்னா அப்டியே ஆ பூவாட்டோ நல்லா வெந்திருக்கு அந்த சம்பா கோதும அப்டியே நல்லா இதுவா ரொம்போ கொழகொழன்னு இல்லாம ஆ வற வ றன்னு இல்லாம கொஞ்ச இஷ்டமா நல்லா கொழ இதுவு நல்லா இருக்கு
சேரிங்க தோழி சேரிங்
எங்க வீட்ல எல்லாருக்கு புடிக்கு அது அதுனால சுழியொ செஞ்சொ சட்னி செஞ்சொ அதுக்கு சட்னி வந்து தேங்கா கல்ல கொத்தமல்லி போட்டாச்சு புடிக்கு
நானு அதே தாங்க தோழி கல்ல சட்னி கல்ல தேங்கா ஆ பச்ச மொளகா ஆ அதுக்கப்றொ தி கொத்தமல்லியு போட்டுங்கோ இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு அ உப்பு ரெண்டு பல்லு பூண்டு ஆமாங்கொ இ தெல்லா போட்டு அரச்சிட்டு தாளிச்சு வுட்டுட்டு நா தோசையா ஊத்திட்டொங்க தோச செய்லான்னு வீட்ல முடிவு பண்ணி தோச செய்ய றே இப்ப மதியந்தா வந்து பசங்க வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்கொ செரி அதனா செஞ்சு குடு க்லான்ட்டு நா போய் ரெடி பண்ணிட்டெ
ம் சேரிங் சேரிங் தோழி மதியம் கீர தா கிள்னிக்கிற நேத்தா கீர கொழம்பு வச்சே இன்னைக்கொ கீர என்ன இதுவொ ஆஹா கீர பொரியல் பண்ட்டு ரசங்கிது நூக்கல்கிது சாம்பார் வைக்லாமா என்னன் கேட்டு வக்கெணு தெர்ல
ம்
அப்டி இல்னா முட்ட வச்சுட்டு ரசம் கீர
நீங்க முட்ட தொக் குல்லா எப்டிங்க தோழி
ஆ முட்டத்த தொக்குனா மு ட்ட ஒடச்சு ஊத்தி கேக்குறீங்ளா அப்டி தொக்கா கேக்குறீ
ஆ ஒட்ச்சு ஊத்தி ஒட்ச்சு ஊத்தி எப்டி செய்வீங்கா மசாலா அரச்சிட்டா அது கறி கொழம் மாரி ம
ஆமா கொஞ்ச கறி கொழம் மாரி செய்வாங்க
ஆ ஹா ஆ அந்த கிரேவி மாதிரி செய்வீங்ளா ஆ இதல்லாம் கஸ்தூரி மேட்டி எல்லா நீங்க ஆட் பண்ணுவீங்ளா தோழி அதுக்கு ஆமா நாங்க நாங்ளு வந்து அத போட்டு செய்வோ நல்லாருக்கு அந்த மாரி தாங்க தோழி நாங்ளு செய்றதா இல்ல வேற ஏதாச்சும் மெத்தெடுல செய்வீங்களா நா கேட்ட வேற டிஃப்ரென்டா நாங்க இற்னொன் என்ன பண்ணோ ஓ இந்த தக்காளி வெங்காயோ எல் லா வதக்கிட்டு தக்காளி தொக் இது மாரி செஞ்சுட்டு கூடோ முட்ட வந்து வேக வெச்சுட்டு அதுல போட்ருவோ தோழி அப்டி இல்லன்னா கூட ஒடச்சு ஊத் துனுனா கூட இதெல்லா வச் டு வனக்கிட்டு நல்லாவே தீபா என்ன மேல இது அவர வரைக்கு அனுக்கிட்டு அது அதுல வந்து முட்ட ஒடச்சு ஊத்தி அது ஒரு இதுமா இருக்கு இந்த முட்ட கலக்கி எச்சு இதுன்வாங்க இல்ல அது பேரு ஒண்ணுஸ் சொல்லுவாங்க தோழி அந்த அந்த மாதிரி செய்யணு மாத்தி மாத்தி ஏதாச்சு ஒன் ஆமாங்கோ சப்பாத்திக்கு செய்னுனாக்க அந்த மாரி
ம் வேற இல்ல அந்த இதுவு சொல்லட்டுமா ம்
என்னங்கோ இது இல்லிங்கோ நா சப்பாத் தி வந்து எப்போமே செய்யும்போது வந்து எங்க வீட் தர்க்கு வந்து பன்னீர் இல்லனா அப்ப எல்லா ரொம்போ புடிக்கு பன்னீர் செய் சொல்லி கேட்பாரு என் பன்னீரா செய் தெரியாது வீட்ல நெறைய எடுத்துட்டு வந்து வெப்பாங்கோ நா அக்கம் பக்கம் தாங்கோ குடுத்துருவா அப்பப்போ செய்ய வராது அப்புறந்தா வந்து திட்னாரு அது எவ்ளோ ஒர் ரு இது இருக்கு தெரியுமா பெனிபிட் டு நீ பாட்டுக்கு நீ எடுத்து எல்லாருக்கு குடுக்கவே செஞ்சுற அப்டின் அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்கோ அதுக்கப்பறமாதா வந் து பன்னீரு எப்டி செய்ருதுன்னு நா வந்து ப பக்கத்துல கேட்டு அப்புறோ ஓரளவு வு நார்மல் பன்னீர் கிரேவி இதெல்லா கத்துக்கணுங்க சப்பாத்தி செய்றதுக்காக ஒரு சி சில டைம் வந்து அந்த மாரிஸ் செஞ்சுருவ எங்க வீட்டுக்காரருக்கு சப்பாத்தி புடிக்குன்றதுனால அப்டில் பன்னீர் தொக்கு இல்லன்னா காளான் காளான் தொக்கு முட்ட தொக் கு இந்த மாதிரிதாங்கோ நைட்ல ஆனப்ப நைடில வந்து இப்பே சப்பாத்திகா அந்த மாரி எல்லா செய்வாங்க
ம் ம்
ம்
நானு நெறைய அந்த நைட்ல மோஸ் பிள்ளைங்க வந்து தோச தா கேட்கோங்க சப்பாத்தினா கறி கொழம்பு அந்த மாரினா சப்பாத்தி
ம்
ம் கறி கொழம்பு அந்த மாரினா சப்பாத்தி கேக்குறாங்க
ம்
நேத்து தா களி பண்ண களி கீரை கொழம்பு பண்ணேன்
ம்
ம் அதனால இன்னைக்கு ம்
செஞ்சிருவிங்களா நீ
ஆமா நானே செஞ்சிருவன் நா அதுக்கு வந்து சிறுதானியம் தா அதுக்கும் போடுவேன் சிறுதானியம் தா போடுவே அதுக்கும்
எப்டிங்க தோழி சிறுதானிய
சிறுதானிய நம்ம கிட்ட என்ன சிறுதானிய அரிசி இருக்தோ தினையோ சாமையோ வரகோ ஏதோ ஒண்ணு போட்டு ஆ ஃபஸ்ட்டு களி போல வச்சுறானு இந்த சிறுதானி அரிசி வந் து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணு
ம்
ஊற வச்சிட்டு ஆ நம்ப இது அரிசி ஏதோ அரை மணிநேரம் ஊரணும் அரிசி அது ஊ ஊருடன்டு நம் போல வச்சுட்டு அந்த ஒ ஒலையில வந்து இந்த அரிசிய போட்டுறனு அது வந்து நல்லா வெந்துடணு இந்த
ம்
நல்லா அதுவே திக்காயி வெந்து வந்துரு
ம்
அதுக்கப்ற வெந்து வந்தோனெ நம் மாவ கொட்டிட்டு ஸ்லோல் வச்சு அதுவு ஸ்லோல் தா இருக்கு கொஞ்சொ இந்தாலு மாவ போட்டிட்டு ஸ்லோல் வச் சுன்னு அது கலக்கி உட்னேற்கொள்னா அடிபுச்சு ட்ரு
ஆமா அது வேகுது ரொம்பல ரொம்ப டைம் நேர எடுக்கு இல்லிங்ளா தோழி
ச்சுட்டொன்னா ரொம்ப நேரல்லா எடுக்கதுல்ல ஒர் பத்து நிமிஷ கூட இல்ல ஒர் ஏழு நிமிஷத்லே வெந்துர்து ஆ வெந்து ர்து நல்லா நம்ப அது தொட்டு பாத்தம்னா அது நல்லா இதுவாயிர்து நல்லா வெந் து கொழன் கொழன் இருக்குது அந்த டைம்ல நம் இந்த மாரி னது அ வ மாவ போட்டு கொஞ்சொன் டெம்மிஸ் அதுலயே உட்டொன்னா அந்த மாவு வந்து அதுலயே வேகு அதுக்கப்பறொ எ த்து வச்சு நம்ப கள்ளாட்டனா உண்ட நல்லா வரு நாங்க அந்த இது வருவொ கலி பண்ணுவாங்கல்ல தட்டுவாங்கல்ல அதெல்லா வாங்கி வச்சதுனால ம் அதுல நல்லா வர்திப்போ அதுனால அ தல பண்ணி இதன்டது கொழம்பு கீர கொழம்போ இல்னா கல சட் னியோ அந்த மாரி இந்தது சாப்டுவாங்க அந்த மாரி அந்த மாரி பண்ணிக்கித்து தோழி
ஆ
ம் பண்ணுவீங்ளா களியெல்லா
களி செய்வங்கோ அ இதா இது நொய்யி அ சில பேர் வந்து நொய்யி அரிசி போடுவாங்கொ அப்டி இல்லன்னாக்கா நா வந்து அ நெறைய வந்து சாதமு
சிறு தானியம் போட்றது
நா இல்லெங்கோ சாதமே இருந்தா சாதமே போட்டு ட்டு ஒல வ ச்சிட்டு சாதம் போயா அ துலே மாவு போட்டு அர கூட எப்ப இது செய்வானு நான்வெஜ் கொழம்பு செயும்போதல்லா விரும்பி கேப்பாரு கணவருகூட ஆ இந்த மாரி வந்து களி இருந்தா நல்லாருக்கு அப்டினு அந்த மா
இங்க நான்வெஜ் கொழம்புக்கல்லா அந்த மாரி விரும்ப மாட்டாங்க
ம்
இங்க நான்வெஜூ கொழம்புல்லா செஞ்சா டிஃபன் ஐட்டம் சப்பாத்தி ம் ம் ஆனா மட்டன் கொழம்புக்கு களி நல்லா இருக்குன் கேள்விப்பட்ருக்கே
அ ஆ ஆமாங்கோ எல்லா இதுக்மே தா நல்லாருக் கு சிக்கன்க்கு நல்லார்க்கு மட்டன்க்கு நல்லார்க்குங்க சூப் பரா இருக்கு நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க
மட்டன் கொழம்பு வைக்கும்போது ட்ரை பண்ணி பாக்குறெ
ஆமாங்கோ நாங்கள்லா எப்பவ்மே நான்வெஜ் செஞ்சிட்டாவே நா வந்து கேப்பே அவரு ஓகேன்ட்டா ஒடனே பண்ணிருவோ பசங்க சாப்புறதென்னவோ கம்மிதாங்கொ சாப்ட மாட்டாங்கொ ரெண்டு பேருமே ஆ மத்தபடி எல்லா வந் து நாங்கள்லா கொஞ்சொ விரும்பிதா சாப்டுவோ அது கூட குட்டி குட்டியா தாங்கொ ரொம்ப இதெல்லா சாப்ட மாட்டோ குட்டி குட்டி களியா செஞ்சுட்டு ஏ செரி அது ரொம்ப ஹெல்தியாச்
நாங்லோச்சு இப்ப சின்ன சின்ன களிதா ரொம்ப பெஸ் பெர்சல்லா பண்றதுல்ல
ஆமா ஒடம்பு நல்லதுன்றப்ப நம்ம ஏ அதெல்லா எடு க்க கூடா
நா சின்ன வயிசுல எங்கு வீட்டுல எல்லா கொஞ்சு பெர்ஸ் பெரிசா சாப்பிட்டு பழக் க ஆயிச்சு ஆனா இங்க வந்து கொஞ்ச சின்னதா சாப்பிட்டு பழக்கயிச்சு ஆனா
ஆமாங்க தோழி நா கூட இந்த டயட் இருந்து இருந்து கொஞ்சோ பழகிட்டு ஆ பெ ரொம்ப சாப்பாடெல்லா எ த்துக்குன்னா அதையே நம்மளால எடுக்க முடிய மாட்டேங்குது இல்லீங்களா தெரியுது கொஞ்சு கிம்மா எட்டாவே அது ரொம்ப அதுவே நம்ளுக்கிம் உங்காயிறது அதுனால சாப்பிட முடியமாட்டேங்குது தோழி முன்ன மாதிரி எல்லா முன்ன நாங்க கூட ஓரளவுக் சாப்புட்னா இருந்தே நடுவுல கொஞ்சு எடோ வெ எட வெயிட் போட்டயின்ட நால கொஞ்சு கம்மி பண்லாம் அப்டின்ட்டுனு வெயிட்டு கம்மி பண்ணி சாப்பாடு கொறைச்சே சாப்பாடு என்னோடிய அளவு அது கொறைச்ச அப்பந்தி என்னாவுது தோழி நானே நயைச்ச கூடி நெறைய எடுத்துக்கணு நினைச்சா கூட அத சாப்பிட முடிய மாட்டிங்கி அப்டியாவுது
ஆனா பிரியாணி மட்டுதா தொழ் அந்த மாரி மத்தபடி எது எடுத்துக்க மாட்டே அது என்ன தெரி பிரியாணி மட்டு அது அந்த அரிசியானு தெர்ல
ஓ வெள்ள சாதோல்லா பாருங்கோ நீங்க என்னாதா போட்டா கூடோ இதாவு மாட்டேந்து இது மட்டு நீங்க சொன்ன மாதிரி அப்டியே போயிரு எங்க உள்ளோ அது பழகிருச்சி போலா நம்ளுக்கு பிரியாணி ஃபேவ்ரெட்டு அந் இந்த அரிசியு அந்த சிறுசா இருக் க்ருதுனால அப்டியே சாப்டுர்றோ தெரிய மாட்டென்து இல்லிங்ளா அப்டிதாங்கொ தோழி போது அத்னால வந்து நா வந்து பெரிம்பாலு வந் து அ களி வந்து எட்த்துக்குர்க்கு ட்ரை பண்ணி அடிக்கடி வாச த்ல ஒர் ரெண்டு மூணு வாட்டினாலு செஞ்சிருவொங்க தோழி
ம்
ஒடம்புக்கு ஹெல்த்தின்றதுனால அவரு இல்லன்னா கூட சில டைம் எனி க்கே சாப்டத் அவர் வேலைக்கி போயிட்டனால் நைட்டு வருவால நைட்டுல பெரும்பாலு களி எல்லா சாப்ட மாட்டாங்க டைஜெஷன் ஆவாதுன் அ மதியத்துல என சாப்புன்னுன் தோனு அப்ப சோற் புடிக்கலென்றப்ப வந்து நான் ஆப்ஷனலா களி போயிடுவங்க தோழி
ம் ம் நானு களீ நறைய செய்வோ வார்த்துக்கு ஒரு நாள் ரெண் நாள் செஞ்சிருவோ ம்
அதனால அப்டி நீங்ளு டு முடுஞ்ச வரைக்கு ட்ரை பண்ணி ஹெல்தியா எடுக்க ட்ரை
ம் சேரி ங்க தோழி ம் ஆ சேரிக தோழி ம் சேரிங்க தோழி நன்றி தோழி